வக்கம் தோழி
வணக்கம்
என்னப் பண்றீங்க
ஆ ஒக்காந்துருக்கே சும்மா தூக்கோ வர்லியா அதா
ஏ தூக்கோ வர்ல
ஏனா டெய்லி பழகிடுச்சி லேட் லேட்டா தூங்கி போகீ நானு சீக்கிரமா படு ம் ஒரு லெவன் டுவல் ஆகிடு மேக்சிமம் ஒன்னு
பரவால நா வந்து ஒன் டு ஆயிடு
நீங்க பேபிச்செல ரொம்பமே முழிக்க வருவீங்ளோ நெடயில எடயில பாப்பா எழுந்துகுள்ள ஒங்குளுக் கஷ்டமாருக்
இல்லப்பா இல்லப்பா ஏ பேபி நல்ல பேபி அப்டில்னா ச அது அந்த
அக்கா கொழந்த பொறந்தபோ இங்க வந்துந்தாங்ளா நைட்டாச்சுனா எழுந்துப்பா எழுந்து வருவாந்தி முழிச் ச்சிகிட்டே இருப்பா தூங்க மாட்டா ஒரு நாலஞ்சு மண் நேரோ வெளாடுவா
எத்தன மாசோ கொழ்ந்த
இப்ப ஒரு ஒன்ற ரெண்டு வயசாகபோது இப்ப ஓகே ஒரு நா அ ஆமா இப் கொஞ்ச நாளைகி முன்னாடி வந்துந்தாங்க அப்போ முழிச்சுப்பா முழிச்சிட்டு வெளாண்டுட்டே இப்பா பாருங்க வர்டி மொபைல் எடுத்து கார் வை கார் வை கார் வைன் கேப்பா
சாரிப்பா எம்பொண்ணுகூட ரொம்ப சத்தாயிகித்துப்பா ராத்திரி
அப்புடியா இப்ப செட்டாயிரு
இல்ல இல்ல அந்த மாரி சொன்னாதா எனா யாருக்கிட்டியாது நல்லப் பரவால்ல நல்லாத் தூங்கறா அவச் சொன்னா ரெண்டாத் நாளே இல்ல தூங்க மாட்டேங்கிறா அன்னாலதா
அதா நம்ம கண்ணு நம்ம கொழந்தைங்க மேல நம்ம கண்ணே பட்ருச்சினா அந்த மாரிதா
ஆமா இல்ல நேத்து கொழந்த வந்து தூங்க மாட்டேங்கிறா ராத்திரியெல்லா ரொம்பச் சத்தாய்க்கிறாப்பா ம் ம் ம் புரிஞ்சிர்ச்சு போல
அ அ முழிச்சிட்டாளா
இல்லல்ல புரிஞ்சிருச்சு பொயில் போலன் சொன்ன இப்ப முழிக்க மாட்டா அவ தூங்கிட்டா அவ
ம் கேர்ள் பேபி கொஞ்ச சமத்தா இருக்கு
யார் சொன்னது எ கேர்ள் பேபி சமத்தா எ கொழந்த எவ்ளோ வால் தெரிமா தூங்குறா தூங்குறா அதெல்லா இதுவே ப்ராப்ளம் ஆனா பகல்ல தூங்க மாட்டேங்றா
பகல்ல சேட்ட சேட்ட சேட்டையாயிருவாங்க கொழந்தைங்க அ
இந்த ஆம்பள பசங்கதா இன்னு ரொம்ப சேட்ட ஒங்க அக்கா ஒங்க அக்கா ம் பையன்ன பையனா
அ ஆமா பைய இப்பதா வந்தாங்க ஊருக் போயிருக்காங்க
ஆ
அ வந்து தூக்கி எறியிறா இது இது குடுக் ஒரு பொருளு வந்து கேட்டு கைலேந்து அ
அவுங்க வந்து போனா ஒங்குளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல
ஆமா ஆமாகா கண்டிப்பா கைலேந்து ஒருபோது பொருள புடுங்கிட்டா போது ஒடனே அந்த பொருள திரும்ப கொடுத்தாதா தூக்கி எறிறது வாங்கவே மாட்டா நெக்ஸ்டைம் அவ கைலருந்தா இருக்கணு அதவந்து வாங்க கூடாது ஆமா வாங்கிட்டம்னா அந்த பொருளு இனிமேலுக்கு வேண்டா அப்டின் தூக்கி எறிஞ்சிருவா தூக்கி எறிஞ்சிட் திடினு அழ ஆரம்பச்சிருவா நீ தானடா வேணு நீயே எறிச்சிட்டு நீயே ஏண்டா அழுவற அந்த மாதிரி இருக்கு
அப்டியா எங்கள்க்கு எப் டினா எது கொழந்தை வந்து சேம் பேபிதா அவ்ளுக் அது வேணுனா அது வேணு இப்பவே இந்த மாரி இருக் க்கறா பய்சு பெரியவளானா என்ன பண்ணுவானே எனக்
அதுக்வாக் கொஞ்ச கொஞ்ச ஏஜ் ஆக ஆக எல்லா மாறிடு நம்ம எப்டிருந்தோ நமக்கே தெரியாதுல குட்டி வயுசுல இப்போ ம்
இப்பில்லா எங்கம்மா என்ன பத்தி சொல்வாங்களா நானா அப்டி பண்ண அப்டின் நானே நெனப்ப ம் நீயு இந்த மாரிதா பண்ண நீயு அந்த மாரிதா பண்ண அதா ஒம்பொண்ணு செய்றா அப்டின்
அ அ அது வந்து வரு நம்ம பண்ண மாரியே நம்ம கொழந்தைங்களு எதாச்சு ஒரு விஷ்யோ இருக்கு அந்த இது ஜீன் வந் கண்டினியு ஆகுல்ல
ஆமாமா
ம் நீங்க கேள்விபட்டதே இல்லையா அந்த கோடியக்கரைங்கற பேஸ்லா நா சொல்லிட்டு இருக்கே நா பாட்டுக்கு பேசிட்டு இருந்த என்னடா காணமே அப்டின்ட்டு
இல்ல அது அப்டி ஆயிச்சு அனால
ஓகே ஓகே அது ஒன்னு பிரச்சன கிடையாது எதா உங்க கேள்விப்பட்டதில்லையான்ற
இல்ல நா கேள்வி பட்டதே இல்ல கோடை கோடைக்கா
ஸ்கூல் படிச்ச போது உப்பு சத்தியாகிரகம் படிச்சதில்ல காந்தி பய் உப்பள்ளி வரி கட்ட முடியாது சொன்னாரே
இப்ப எதுக்கு படிப்பு ப
இல்ல இல்ல படிப்பு இல்ல நா வந்து அந்த அந்த எடத்துக்கு போன இந்த கோடியக்கரைக்கு
க்கு எனக்கு ரொம்ப தூரம்
அஹ அப்படியா இல்லல்ல அது அந்த பிளேஸ் வந்து அதுதான் அது வேதாரனயம் அப்படிங்கறதுல தான் வந்து அங்கே இந்து ஆ தினுச்சியில இருந்து வேதய நடந்தே வந்தாங்களாமா ஆக்சுவலி அவ்வளோ தூரம் உம்
எனக்கு வந்து மிஸ்ஸு வந்து கிளாஸ் எடுத்தா ரொம்ப பிடிக்கும் ஏன் கேளுங்களே
தூங்குறதுக்கா
கரெக்ட்டா சொன்னீங்க அதுவும் வந்த சோஷியல் சயின்ஸ் எடுத்தாங்கன் வச்சுங் கதை இல்லது சம் அப்படியே போகும் அப்படியே போகும் நா வந்து லாஸ்ட் ஃபஸ்ட் பெஞ்சு லாஸ்ட் பெஞ்சு நீங்க
ஆ ஆ ஆமா ஆமா கண்டிப்பா எனக்கு அதுதான் இல்ல டென்த் வரைக்குமே நா வந்து கொஞ்சம் குண்டு தா ஆனா அந்த லெவன்ந்து வந்து சுத்தமா அது கெமிஸ்ட்ரி பிரியடு வந்துட்டா போதும் அ ஏடா வருதுன்னு அப்படி ஒரு தூக்கம் பாத்துக்கோங்க கெமிஸ்ட்ரி பீரியட் எல்லாம் பிசிக்ஸ் கூட ஓகே ந மா மிஸ் இப்போதிக் நடத்துறேன் சொல்லிட்டு அப்டி தூங்க வச்சிருவாங்க அற்புதமான ஒரு தூக்கொ மக்ஷ அது மாரி எங்கயுமே கிடைக்காது நமக்கு ஏசி ரூம்ல படுத்தா கூட அந்த மாரி ஒரு தூக்கம் கிடைக்காது இந்த மிஸ் நடத்தும் போது தூங்கர தூக்கம்
எனக்கு வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இங்கிலீஷ் மிஸ் மட்டும்தான் எங்ளுக் ரொம்ப ஸ்ட்ரிக்டு தெரியுமா அட மீறி நா என்ன தெரியும செம்மையா திட்டு திட்டுவாங்க நான்லா வந்து அடங்காதவ செம்மயா திட்டுவ அவுங் பீரிட் கட் பண்ணி போய்ட்ட வச்சுக்கோ மை என்ன தா கேட்பாங்க எங்க எங்க அவ எங்க அவ அப்டின்ட்டு தா கேட்பாங்க ஆமா அதுவும் திங்கக்கிழம ஃபர்ஸ்ட் ரெண்டு பீரிட் அவங்களா திங்கக்கிழம போறதுக்கே ஸ்கூல் பிடிக்காது
ஆ ஆமா நமக் கு புடிக்காத கிளாஸ் இருந்தாலே ஏன் அதுவும் ரெண்டு பீரிட் வந்துட்டுனா அவ்ளோதா அதுதா அது ரெண்டு பீரிட் வந்தாலா பரவால்ல டெஸ் ட்டு வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு உம்
க்யா திங்கக்கிழம பிடிக்காத சப்ஜெக்ட் அதுவும் காலையில ப்பா எப்டி இருக்கும்
அந்த பீரிட் மட்டும் நமக்கு ஓடவே ஓடாது டைம் அப்டியே நகர்ந்து போகும் ஆமா லா வரும்
அதுவும் டெஸ்ட்டுன்னு வச்சுட்டாங்கு வச்சுக்கங்க அவ்ளவுதா ஐயோ அது எ எழுதி முடிச்சுடுவோமா அது சொல்லு நீ செ நீயே எழுது சொல்லு அப்போ மாட்டிப்ப ஐயோ என்னட இது நிறைய வாட்டி நிறைய காப்பி அடி ஆமா பேப்பர் எல்லாம் மாத்தி குடுத்துருக்குறேன்
அ அ நாங்க வந்து டென்த் வரைக்கும் அப்டி கிடையாது ஆ போரோ படிக்கிறோ அந்த மாரிதா இருப்ப அ டென்த் வேற ஸ்கூல் டென்த் லெவன்த்லருந்து வேற ஸு கூல் மாறனதுக்கு அப்புறமேட்டு அது அப்டி கிடையாது அது வித்தியாசமா இருந்துச்சு லெவன்த் டுவெல்த் போறப்பலா ஏன்னா அப்போ நாங்க டென்த் படிக்கிற வரைக்குமே எங்களுக்கு மொபைல் யூஸே நா பண்ண மாட்டோம் ஆ எதுமே வாட்ஸ்அப் அ எதுவுமே அந்த இதெல்லாம் ஃபோ ஃபேஸ்புக்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் என்னன்னே தெரியாது அந்த ஸ்கூல்ல படிச்ச வரைக்கும் பட் இந்த ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் தா இப்டி எல்லாம் இருக்கு அப்படின்னே எங்களுக்கு தெரியும் வித்தியாசமா இரு க்கு ஏன்ன எங்க இதெல்லாம் பத்தி பேசுறாங்க அப்டினு இருக்கும் ஆ ஆமா அதுமே நா லெவன்த் டுவெல்த் வந்து தா எனக்கு தெரியுமே அதெல்லாமே எல்லா பேசுவாங்க என்ன நீ வித்தியாசமா சொல்றாங்க எல்லாரு அப்டின்னு இருக்கு எனக்கு
ஆமா ஆனா நீங்க பண்ணி இருக்குறீங்களா ரீல்ஸ் எல்லா
சும்மா நா என்னோட மொபைல்லயே பண்ணிப்பே சும்மா பண்ணி ஆசயா கொஞ்ச நாளா எனக்கு எனக்கு தோணுல எல்லார்ருக்கு
ஏ உங்க வீட்ல அலோ பண்ண மாட்டாங்ளா
இல்லல்ல ஆளோ அ எங்க வீட்ல எல்லாமே ஃப்ரீதா எனக்கு ஒரு மாரி சய்யா இருக்கு ப் அது அத நா சும்மா பண்ணி பாத்துட்டு எ மொபைலே வெச்சுப்பே யார்ட்டியு காட்ட மாட்டே
அப்டியா
அ ஆமா எங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ல்லா கெடையவே கெடையாது அவுங்க வந்து ரொம்ப ஃப்ரீ அவுங்களே சொல்லுவாங்க டிரெஸ் கூட சொல்லுவாங்க நீ உனக்கு புடிச்சது போடுன்னு பட் எனக்கு வந்து இப்படியே கொஞ்சோ இதாந்தே இப்ற இதா
சுடிதார் தா போவீங்ளா
அ சுடிதார் தா போடுவே இன்னைக்கு கூட கடைக்கு போய் இருந்தப்ப பலாசல எடுத்துக்கங்க அப்டினு இந்த கடகார க்கா சொல்லிட்டு இருக்கப்ப அதெல்லா போடாது பொண்ணு இப்டிதா இருப்பா நா எடுக்க சொன்னாலு எடுத்துக்க மாட்டா டீஷர்ட் வாய்ண்டுவருவாங்க பலாசாலா வாய்ண்டு வருவாங்க பட் எனக்கு அது புடிக்காது பேண்டே வந்து லூஸா இருக்குல்ல
ஆ ஆ இது ப இது என்னதது ப்ளாசோ
ஆ ஆமா அதுதா அது அக்கா மட்டு எடுத்து போட்டுப்பாங்க எனக்கு புடிக்காது அதனால எல்லாமே அக்காட்ட குடுத்துருவே ஆக நானு அக்காவு அப்டியே ஆப்போசிட்டு
அப்டியா எனக்கு ரொம்ப புடிக்கு இந்த மாரி ஜீன்ஸு டிஷர்ட் டு இதுன போறன எங்க வீட்டாண்டவுட்ல்ல
அப்படியா எங்க வீட்ல அதலா இல்ல மே பி எ உயி
எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ரெண்டுமே ஆமா எனக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த ரீல்ஸ் ஸு அதெல்லா என்ன நல்லா பண்ணுவே
அப்படியா பண்ணி நீங்க போஸ்ட்லா பண்ணிருக்கீங்ளா நீங்க பண்ணிருக்கீங்க
ஆமா நா நானு பண்ணி ஃபோன்ல சேவ் பண்ணே எனக்கு ரொம்ப நாள் ஆச என்ன எனக்கு வந்து இந்த மாரி எல்லா ரீல்ஸ் பண்ணி போடணுன் நல்லா பண்ணுவே எடிட் கூட நல்லா பண்ணுவே ஆனா இப் ப்ரெண்ட்ஸ் எல்லா சொல்லுவாங்க நீ எல்லா போட்டே நெனைச்சிக்கோ இந்த எ அம்லா தெரியு அம்லா
ஆம்லா ஆமா அமலா சாஜி அ அ அ அ நீங்க ஏ ஏ கண்டினியூ பண்ண வேண்டிய தானே நீ சொன்னா உங்களோட ஆசல்ல எது
இல்ல எ வீட்ல அலோவ் பண்றது இல்ல அண்ண இருக்கற அண்ண இரு ந்தா எதுமே ஆகாது
ஆ அ
எல்லா வீட்லயு அண்ண இருந்தா எதுமே ஆக அண்ணனுக்கு எல்லாமே தெரியுல்ல அதுல என்ன இருக்கு என்ன எப்டி இருக்கு அப்டீனு அண்ண இல்லைன்னா கூட பரவால்ல அண்ண இருக்கு அனாலதா
அது சரிதா நா வந்து இப்ப ஒரு அஞ்சாவதுதா பண்ணிருப்பே அதுமே பழைய மொபைல்லருக்கு இப்ப எங்கிட்ட எதுவு இல்ல அந்த பக்கமா போறதில்ல நம்மொ சும்மா போறோமா பாருந்து வீடியோ பாத்தோமா அவ்ளோதா அதுக்கு மேல இப்பலா ஆசையு படுறது இல்ல
நா வந்து எனக்கு ஏதாது புடிச்சு சின்னதா ஏதாது சேவ் பண்ணிட்டு வீட்ட பண்ண பண்ணுவே பண்ணிட்டு நாங்க ஆ இப்ப கூட பண்ணுவே எங்க ஹஸ் பண்ட் போன்ல பண்ணுவே எங்க ஹஸ்பண்ட் வந்து ய அவரு கூட வேணா அதெல்லா அப்படின் சொல்வாரு
ஆ ஆ
வேணா பண்ணி நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின் சொல்லுவாங்க
ஓகே டான்ஸ்ல்லா ஆடுவீங்களா
சூப்பரா ஆடுவே அது அந்த டேலண்ட் தா எனக்குருக்குதே
ஓகே ஓகே அதெல்லா இதுல எனக்குமே சின்ன வயசுலருந்தே ஆடணு அதுதா ஆச அனுவல்டேலா அனுவல்டேலா ஆடிட்டுருப்பே எல்லா டென்த் வரைக்குமே ஆடிக்கிட்டுதா இருந்தே அதுப்புறோ இந்த ஸ்கூல் மாறனதுக்கு அப்புறோ ஆட்ல ம் எனக்கு பிடிக்கு ரொம்ப அதாது ஆன்வல்டேல மட்டு ஆடுறது
அலோ ஆனா உங்களுக்கு எதுமே இல்ல எல்லாமே அலோ பண்ணுவாங்க வீட்ல
ஆ எங்க வீட்ல எல்லாமே அலோ தா
செரி செரி பரவால்ல அதா அதா அலோ பண்ண வீட்ல இரு இருக்காது அலோ இல்லாத வீட்லதா இருக்கு
ஆமா கண்டிப்பா அதுதா எங்க நமக்கு ஃப்ரீடம் இருக்கோ அங்க வந்து நமக்கு ஒரு மாரி ரெண்டுமே ஆப்போசிட் ஒன்னு ப்ள ப்ள ப்ளஸ்னா ஒன்னுல மைனஸ் இருந்து இருக்கதா செய்யு எங்கயுமே
ம் சேரி சேரி கரெக்டாதா சொன்னீங்க என்ன ஒன்னு எதுமே ஒரு உங்களுக் என்ன டேலண்ட் இருக்கு
எனக்கா நா வந்து வ டிராயிங் வரைய புடிக்கும் அப்புறோ டான்ஸ் ஆட பிடிக்கு இது ரெண்டுதா இது தவிர எனக்கு டேலண்ட்லா ஒன்னுமே கெடயாது
இதுதா பெரிய டேலண்டே
ஹா இல்லல்ல டா டிராயிங் வந்து
டீ நீங்க நல்லா பேசுறீங்க தெரிமா
நானா
ம்
தெரியலியே நீங்க தா சொல்றீங்க
ம் நல்லா பேசுறீங்க நீங்க பேசாம சமூக வளத்தில போயிடுங்க கரெக்டா இருக்கு சமூக வலைதளத்துல
அதுவா நா இன்ஸ்டாலயு இல்ல எனக்கு அது எமோ முன்னாடி இருந்ததுதா இப்ப டி ஆக்டிவேட் பண்ணிட்டே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ற மாரி இருந்துச்சு அத்னால ரெண்டு மூனு வர்ஸோ ஆகுது டீ ஆக்டிவேட் பண்ணி ம் ஆமா அதனால யூடியூப்குளே சுத்திட்டு வருவே யூடியூப்லே சுத்தி வருவே அது அவ்ளதா அதனால அந்த பக்கமே போறதில்ல என்க்கு சுத்தமா எதுக்கு அப்டின்ட்டு ம்
சேரிங்க சேரிப்பா நம்ம இவ்ளோ நேரோ உங்க கூட பேசுனது நன்றி
ம் நன்றி